கேக்குதுங்களா சிஸ்டர் ஆ தம்பி கேக்குதுங்களா வணக்கம் என்ன பண்றீங்க
டர் வணக்கம் குட் மார்னிங் சிஸ்டர்
ஆ வணக்கம் வணக்கம் காலை வணக்
சிஸ்டர் இதோ சிஸ்டர் இப்பதா வேக்கப் பண்ணே அப்படியே வீ்ட்ல சின்ன சின்ன வேலைங்க இருந்துச்சு சரி அவங்கள முடிச் சு கொஞ்ச கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுதா சிஸ்டர் இன்னு ஃப்ரெஷ் அப் கூட ஆவல ஆ இன்னிக்கு ஒர்க்லீவு இல்ல இல்ல சிஸ்டர் இனி ஒர்க்கு லீவு தா வீக் ஆஃபு ஆமா ஆ அதுதா சிஸ்டர் வேலையே
இப்போ ஒரு நாள்ல தூங்கிருந்தீங்கன்ன நாளைக்கு காலயிருந்து வேலை போக கரெக்டா இருக்கு
ஆமா சிஸ்டர் அதா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி இன்னைக்கு அப்படியே ஒரு மேட்ச் கூட இருக்கு சிஸ்டர் சரி அதுதா மேட்சு கேச்சு பாத்துன்ட்டு பசங்கூட அப்படியே விளையாடிக்கின்னு கிரௌண்டுக்கு போனோ கிரிக்கெட் டு விளையாடனுனு
ஆ நல்லா தூங்கியது தூங்க இப்ப கால ரெஸ்ட் எடுக்காம போவாதிங்க
இப்ப இல்ல சிஸ்டர் மத்தியானமா போனா வெயில் அதிகமாயிடு கால்லயே போனாதா ஒரு பதினோரு மணி வரலா சீக்கிரமா வந்துடலா வீட்டுக்கு அதுதா சிஸ்டர் ஆமா அதுதா சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இன்னும் எதும் செய்யவே இல்ல ஏன்து உக்காந்த கொஞ்சோ வேலை அப்படி சும்மா முடிச்சே மேலோட்டமா அப்படி உக்காந்து சமைக்குணு என்ன சமைக்குற துன்னு தெரியாம உக்காந்துருக்கே ஏதாவது செய்ணு ஞாயித்துக்கிழமை வேற என்ன பண்றது
ஆ எதாச்சு ஸ்பெஷலா செய்வே சிஸ்டர் என்ன ஆ
என்ன செய்யலான்னு யோசுச்சுனே ஏதா ஒரு ஐடியா குடுங்களே
உம் என்னா சிஸ்டர் நான் வெஜ்ஜா வெஜ்ஜா சிஸ் டர் நான்வெஜ் தா இருக்கும் மோஸ்ட்லி ஆ அதுதா சிஸ்டர்
ஞாயித்து கிழமை மட்டு அம்மாவே எங்க வூட்ல எப்பவுமே அசைவந்தா
அ அ
ஞாயித்து கிழமை இன்னும் கொஞ்சோ அதிகமா
இன்னிக்காப் போ இன் னக்கு அப்ப வேற ஏதாவது வெரைட்டியா டிஃப்ரெண்ட்டா பண்ணி பாருங்க
அதா சொல்லு ஒரு ஐடியா குடுங்களே பாப்போ
என்னா சிஸ்டர் ஏதா ஃப்ரை கிரி அந்த மாறி பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஃப்ரை ஒண்ணு பண்ணுங்க கொழம்புலே ஒண்ணு பண்ணிக்குங்க உங்களுக்கு சிஸ்டர் எனக்கு வந்து கொழம்புன்னா புடிக்கும் உம் கொழம்புன்னா ரொம்ப புடிக்கும் சிஸ் டர் ஆ அதுதா ம் அதுதா சிஸ்டர் ஆ கொழம்புன்னா சாப்புடுவ சிஸ்டர்
சேரி சரி பண்ணிட்டா போச்சு உம்
சரி இன்னைக்குதா உங்களுக்கு ஒர்க் நெறையா இருக்கும் ஏன்னா வீட்ல கொழந்தைங்க அது இதுன்னு பாத்துக்கின்னு ஹஸ்பண்ட்டு அது
எப்பமே எனக்கு வேலைதா தினோ வேலை ஆ அதேதா சமைக்கணு கால்ல எழுந்துக்கணும் பாத்தரோ தேக்கணு சமைக்கணு ஸ்கூலுக்கு அனுப்பனு அதுக்கப்றோ வந்து ச அதேதா ரொட்டீன் எப்பவுமே பொம்பளைங்களுக்கு வேலை இல்லன்ற நாளே இல்ல வீட்ல
அது ஏன்னா மத்த டைம்ல வந்து பசங்க ஸ்கூலுக்கு போறது அங்க ஒரு இது உங்களுக்கு கொஞ்சமாது ஃப்ரீடம் கெடைக்கு மத்தபடி ஆனா இன்னைக்கி வந்து ஒரு இன்னைக்குதா உங்களுக்கு ஹாலிடே சீ ஒர்க்கிங் டேவே இன்னைக்கு
ஆமா ஆமா
அதுதா சிஸ்டர்
நா ஒன்னும் இல்ல கால்ல சமச்சு வச்சிட்டு உக்காந்துருவ இன்னைக்கு தா எதுவு செய்யாம என்னான்னு தெர்ல உக்காந்துருக்கே காலைலலேந்து ஒன்னும் புரியாம ஒக்காந்துருக்கே
ஓக்கே வாங் சிஸ்டர் ஏதாது செய்ங்க சீக்கிரமா அவங்களுக்கு பசிக்கும் வீட்ல இருக்கிறவங்களுக் கும் அந் இல்ல சிஸ்டர் நா இன்னும் சாப்பில்ல சிஸ்டர் இவங்களுக்கு அம்மா இவங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கினு வந்து குடு தா வீட்ல
ஆ
ஆ டிஃபன் வாங்கி குடுத்தே நம்ப ஆப்டர்நூன் தா சிஸ்டர் சாப்பிடுவோ அதுதா
கூடதா இருக்காங்களா எங்க ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க நேத்து
இல்ல இல்ல சி்ஸ்டர் வன்ட்டே நானு எஸ்டர் நேத்தே நேத்து நைட்டே கெளம்பிட்டே சிஸ்டர்
ஓ ஊருக்கே போயிட்டீங்ளா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அப்றோ நாளைக் நைட் நாளைக்கு கால்ல கெளம்பி வேலைக்கு வரத்து
இன்னைக்கு நைட்டு கெளம்பிருவே சிஸ்டர்
ஓ ஒரு நைட்டு அம்மா பாக்கலனு போயிட் இருக்கறீங்களோ
அ இன்னைக்கு நைட்டு கெளம்பிட்டு நாளைக்கு மார்னிங்கு ஜாயின் பண்ற மாரி
சேரி சேரி ச சேரிஸ் ச நல்ல விஷயந்தா அம்மாவியு பாக்கணும்ல நம்ம பாட்டுல நம இருந்தா அவுங்க என்னடா கொழந்தைங்க வரலன்னு நெனப்பாங்கள
ஆமா சிஸ்டர் கரட்டு தா சிஸ்டர் அதுவு
அவங் நம்பதானே அவங்கள பாத்துக்கணு
ஆமா சிஸ்டர் அதுதா அங்கயே இருந்துன்னு ரூம்ல இருந்தன்னா நம்மளுக்கு வெறுப்பா இருக்கு சிஸ்டர் வெளிய போனாலு அதுக்கு எதாவது இது செலவு பண்ண முடியாது வேற எங்க போறது நம்ம தனியா வி இருந்துக்குன்னு வீடல இருந்தனா அவங்க கூட ஏதாவது போய்ருந்தன்னா கரெக்டா இருக்கு ஃபிரண்ட்ஸல்லா கூட இங்க தா இருக்கறாங்க
வீட்ல எந்த அ அந்த கத வேற ஆயிடும்ப்பா ஏன்னா நம்ம வீட்ல நல்லது முன்ன நல்லா சாப்பிலா தூங்கலா ஃப்ரெண்டுங்கள பாக்கலா ஊருக்கு இங்க என்ன பண்றது இல்லையா
கரெக்ட்டு தா சிஸ்டர் அதுதா வீட்டுக்கு போன இது அந்த ட்ராவலு அந்த டூ ஹவர்ஸ் அந்த ட்ராவல்லேயே போயிடு சிஸ்டர் ஆ நம்ம அந்த டூஹர்ஸ் அந்த ட்ராவல்ஸ்சு மறுபடியு ஊருக்கு வர்றது அப்பறோ ஆ
உங்களுக்கு நைட் வந்து நைட் எல்லா வந்துட்டு அப்டி கால்ல எப்டி வேலைக்கு போக முடியு வந்து கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு தான போ முடியு
கொஞ்ச நேர நம்மளுக்கு ஒரு டு மூணு மணி நேர பாத்தா கூட போது சிஸ்டர் நம போயிடுவோ தூக்க இல்லன்னா கூட பரவால்ல போயிடலா அதுதா வந்துட்டு ரெஸ்ட் டைம்ல எடுத்துக்கலா அதுதா சிஸ்டர்
உத ஆறு மணி ஒன்பது மணிக்கு இருக்கலன்னா போலா
ம் அதுதா சிஸ்டர் நம்போ ஓ சிக்ஸ் ஓ க்ளாக் எழுந்தா கூட கரெக்டா இருக்கு போறதுக்கு
சாங்க அம்மா
சிஸ்டர் நானே அது தா கேட்டே நான்வெஜ் எதுனா வாங்கினு வர் டான்ட்டு அவங்க அதுதா இன்னு எதுவு ஒரு ரிசிப்ட்டு எதுவு தரல சேரி அப்புறமாதா போனு சிஸ்டர் எல்லா
அக்கா அக்கா வருவாங்களோ
ஆ அக்கா வருவாங்க சிஸ்டர் அக்கா வருவாங்க ஆ மச்சானுங்க வண்டானுங்க கால்லயேவு
ஆ
நா அக்கா பெரியக்கா பசங்க
ம்
ஆ மச்சானுங்க வட்டானுங்க அதுதா சிஸ்டர் அப்பறமா தா போணு ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாரி
ம் போயிட்டு வாங்கப்பா போயிட்டு வாங்கினு வந்து குத்தி கட கட அக்கா அம்மா ரெண்டு பேர் சேந்து செஞ்சிருவாங்க
அதுதா சிஸ்டர் போறே சிஸ்டர் இந்த கரெக்டடுதா கரெக்ட்டு உங்களுக்கு பச்சேஸ் எல்லா ஆச்சுங்களா
இல்ல இன்னு இல்ல போனு போ
நீங்க தா போவீங்களா
ஆ
நீங்க தா போவீங்களா
ஆமா நாந்தா போவே
சரி சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர்
ம் நாந்தா போயிட்டு என்ன இ என்ன பண்றதுன்னு தெரியல கேட்டுட்டு என்ன வேணா வாங்கினு வர போறே போயிட்டு
ஒகே ஒ சீஸ்டர் சீக்கரமே சாப்படுங்க சீட்டர் மார்னிக் டிபின்னு இன்னு சாப்டல நீ நீங்கதா
ஒன்னு செய்யவே இல்லப்பா செஞ்சுதா சாப்பணு செஞ்சு எல்லாரு ஒரே வாட்டி வக்காந்து சா ட்டுட்டு அதுக்கு அடுத்த பாக்குறதுன் பாக்கணு
நீக்கு எங்கயாவது ட்ரிப்பு போறீங்களா சிஸ்டர் வெளியில அவுட்டிங்
இல்ல இல்ல இல்ல ஒரு நாள் வீட்ல பத்து ரெஸ்ட் கிச்சா போதும்ன்னுங்க
புரியுது புரியுது சிஸ்டர் கரெக்ட்டு தா இல்ல அ ஃபேமிலியோட எங்க போறீங்களா அதல்லா கேக்கலாக்கு ஆ சரி சரி சிஸ்டர்
இங்கதா இருக்க போறே எங்கையு போல
ம் ம் இதா சீஸ் பசங்களு போன் பண்ணாங்க சர் அதா க்ரௌண்டுக்கு போயிட்டு விளையாட்டு போப்பயட்டு எங்கயாவது போலா கெணத்துக்கு தா கூப்டுவாங்க மோஸ்ட்லி
உ பாத்து கமலா பாத்து
சரி சரி சிஸ்டர் நெறையவே புரியல சிஸ்டர்
தட்டு நெறைய இருக்குமா
ஆ தண்ணி நெறைய இருக்கு சிஸ்டர் தண்ணி எல்லா இருக்கு நெறைய நெறைய கெணறுங்களே இங்க அவைலபிள் சிஸ்டர் ம் என்ன மத்தபடி ஆ அதுதான் மத்தபடி வெயில் இங்க ஓவரு சரி அவனுங்க அதனால தான் சிஸ்டர்
என்ன கொஞ்சோ கூலி்ங் ஆயிடு மாறி தண்ணியில விழுந்துதோ இல்ல அந்த வெயிலுக்க அந்த தண்ணில உக்காந்து எல்லாருமே மனசே வராது
போயிட்டு வெயில்ல கிரிக்கெட்டு் விளையாட்டு போயிட்டு அவ மத்தியானதுல் குச்சாலே வேற மாதி சிஸ் டர் வேற மாரி
அதெல்லா படத்துல தா பாத்திருக்கேன்னா நெஜமா
வெயில் அந்த மாதி விளையாட்டு ஒரு நாள் மணு மணி நே அந்ததிரி விளையாட்டு போயிட்டு ஒரு மணி நேம் ரெண்டுண நேர கெணத்துல குச்சா பீஸ் சிஸ்டர் கோடி ரூபா குடுத்தா கூட அந்த ஒரு இது வ
நல்லாருக்கும் போல இருக்குது அது இல்ல நீங்க வெ விளையாட்டு இல்ல இப்ப வீட்லய பாரு க பண்ணனு சமைச்சுட்டு இப்ப பஸ்ட் தான குளிமா குளிக்க போலான்னா அத தண்ணி விட்டு குளிக்க வராது
நா மோஸ்ட்லி அதுதா சொல்றே ம் பச்ச கரெகா
நா பச்ச தண்ணி குளிக்க மாட்டே எப்பயாவது குளிச்ச சொல்றே அப் அப்பவே அந்த நல்லாருக்கு நெனைப்பெ ந ஏ பழகடுச்சு எனக்கு அப்பந்துத்துல இந்து சுடுத்தண்ணி குளிச்சு குளிச்சு பழகடுச்சு
புரியிது சிஸ்டர் அ நம்மள் வீட்ல கூட இங்க அம்மா கூட ஈட்டுரலு அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க சிஸ்
ஆ பழகிட்டா அப்டிதா அப்படிதாப்பா என்னா வெயிலடிச்சாலு அது அப்படிதா தோனு ம்
ஓகே சிஸ்
சரி சரி சரி அப்பற வேற வேற என்ன சொல்லுங்க வேற எங்கயாது போணுமா அவ்வளோ
ம் நே நேத்து நேத்து நாளு நேத்து நாள் எப்படி போச்சு சீஸ்
ஆ நல்லாதா போச்சு என்ன நல்லாதா போச்சு அ அப்டியே போய்டா நல்லாருக்கும் பாப்போமே
ஓக்கே அது உங்களால
இங்கருந்து ஊருக்கு
சிஸ்டர் நா நைட்டு லெவன் ஓ கிளாக் கெளம்புனே சிஸ்டர்
அப்பா போனது
நம்ம வந்து ஒரு மணி ஆயிரு சிஸ்டர்
ஒரு மணிக்கு எல்லா வீட்ல அப்ப அம்மா எதும் காத்துனு இருந்தாங்ளா
ஆ ஒன்றரை மணி வீட்டான்ட்ட விட்டு ஃபோன் பண்ணிட்டா எடுத்துருவாங்க சிஸ்டர் ஆ வந்து இல்ல இல்ல சிஸ்டர் நம்மளுக்கு ஸ்டேஷன் நம்ம ஊர்ல நம்ம ஸ்டேஷன் இறங்குனவுட்னே ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்கும் போயிட்டு நடந்து போயிடுவ மத்தபடி போலீஸ் நா நடந்தே போயிடுவே போலீஸ் உக்காரனாட்டா யோ இப்பதாயா வந்தே டிக்கட்டு காம்சா வுட்ருவானுங்க
ஓ ஓ போலீஸ்காரனுங்க கேப்பானுங்களா
ஆ ஃபுல்லா இருப்பானுங்க சிஸ்டர் ரவுன்ஸ்சு நைட்ல எல்லா
ஆ
அதனால தா சிஸ்டர்
சட்விகட் வச்சிருக்கணு ஆனா
நம்ப டிக்கெட்டு காமிச்சா என்னா ரீசன் நம்ம எது ஒண்ணும் பயப்படாம எது ஒண்ணும் பேசனா சொல்றாங்க சிட்டர் தப்பு பண்றவங்க பயப்பல்லா தப்பு பண்ணாதவங்க என்னா த்துக்கு சிஸ்டர் பயப்பட்ணு ஆ அது தா
ம் நல்லதுதா நல்லதுதா
அதே சிஸ்டர் முன் நைட்டு வந்துட்ட ம் கால்லயே சரி இருந்து அப்படியே சும்மா கடைய மட்டும் போய்ட்டு எங்களுக்கு தேவையான செலவுட் செலவுகள் மட்டு வாங்கி குடுதுட்டு வந்துட்டே சிஸ்டர் போன மறுபடியு இல்ல டிஃபன்னு இந்த மாறி சிஸ்டர் வீட்ல டிஃபனு அப்றோ இந்த மளிகை இது அது இதுன்னு கேட்டாங்க கொஞ்சோ கொழந்தைக்கி பேம்பர்ஸ்சு அக்கா கொழந்தைக்கி அது இதுன்னுவு
அதுப்பன்டாரா அதெல்லா
அது இல்ல சிஸ்டர் அவரு நா உங்ககிட்ட சொல்றனே நானு அது
ஆ
பெரியக்கா வந்து ஹஸ்பண்ட் இருக்கறாரு சின்னக்காக்கு ஹஸ்பண்ட் இல்ல அத்தா சிஸ்
ஓ அப்பிடியா சேரி இல்லன்னு நம்மதா பாத்துக்கணு வேற என்ன பண்ண முடியு அவுங்க எதோ வேலைக்கு போறா ங்ளா
வீட்ல இருக்குது அ ஒரு வேல ஒண்ணு சொல்லி குடுத்த சிஸ்டர் ஃபோன்ல ஜியோ கால் ஜியோ இதுல ஒரு பேசறாங்க அதுதா சிஸ்டர் ம் கஸ்டமர் கேர் சிஸ்டர் நம்ம இப்போ ம் அந்த மாதிரி இப்போ உங்க உங்க ஊர்லயே கூட ம் அந்த மாறி எங்கயோ விசாரிச்சீங்கன்னா சொல்வாங்க இப்ப இப்ப நார்மலா டெலிகாலிங் இதெல்லா பேசறாங்கில்ல சிஸ்டர் கம்பனிக்கார ஃபோன் பண்ணி கம்பனிக்கால் கம்பனிக்கேர் இதெல்லா இதெல்லாமே அது ரொபோட்டிக் ஏ ஐ ங்குறத விட மனுஷங்க தா பேசறாங்களே
ஆமா ஆமா ஆமா
நீங்க விசாரிச்சு பாருங்க அப்பிடி இல்லன்னா உ நம்ம அப்பறமா உங்களுக்கு என்ன பிராஞ்சுன்ன நா சொல்லி உங்களுக்கு அந்த லிங்க் கூட அனுப்ப சொல்ற
கொஞ்ச பண்ணீங்கன்னா வீட்லதா வேல தேடிட்ருக்கோம் நாங்க இது கால் பண்றது எங்க எத்தன கால் பண்ண மா ஒரு நாளைக்கீ
அது டார்கெட் சிஸ்டர் அவுங்களுக்கு ஒரு நாளைக்கி எண்பதோ நூறு காலோ என்னவோ
அதுதங்க பிரச்சன இல்ல எவ்வோளோ குடுப்பாங்க சேலரி
ஒரு ம் டென் ட்வெல் வரோ நெனைகிறோ சிஸ்டர் அது நம்ப நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுதா சிஸ்டர் அது அவங்கள வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஓ பார்ட்டி செகண்ட்சோ எவ்வோளோ பேசணுமாம்மா அது என்னா டீட் டெயிலி தெரில நா ஓங்கிட்ட சொல்றே நானு அதுகிட்ட கேட்டு கூட
கொஞ்சே கொஞ்ச சொல்றீங்களா எனக்கு அது ஆ
ஆ கேட் ட்டு கூட உங்க ளுக்கு சொல்றே ஏன்னா உங்க ஊர்ல கூட நெறைய பிரான்ச் எங்க இருக்கு நீங்க அதுல கூட ட்ரை பண்ணி பாருங் தப்புல விளலா சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் நீங்க சீக்கிரமா போயிட்டு சாப்புடுங்க சிஸ்டர் சாப்புடுங்க சமைங்க பசங்களு இருப்பாங்க ஹஸ்பண்ட்டு இருப்பாரு ஆ
கண்டிப்பா
ஆ அதுதா சிஸ்டர்
ஆ எல்லாருமே இருக்காங்கதா சமைக்கிறதா போறே இப்ப நானு செரி தோழா அவங்கிட்ட பேசற ரொம்ப நன்றி சந்தோஷ காலிலயே மிக்க நன்றி செரி நானு அது மட்டு அந்த வேல மட்டு கொஞ்ச கேட்டு சொல்றீங்களா
ம் செரிங்க சிஸ்டர் நா நா கேட்டு உங்களுக்கு அடிக்கிறே நீங்க ஃப்ரீயா ஆயிட்டு நீங்க அடிங்க
கண்டிப்பா கண்டிப்பா மீண்டு பேசலா நா மதியனோ பேசுறே உங்களுக்கு ஒருநாள் நானு செரி
ஸ் சிஸ்டர் செரிங்க சிஸ்